வணக்கம் எப்டி இக்கீங்க
நல்லாயிருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க
சரிங்க ப்ரோ இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம எந்த மாரியான உணவுகள் எடுக்கணு எப்டிலாம் எந்த முறைகள்லா சாப்ட்டுக்ணு எந்த முறைகள்ல சாப்பிட்டா நமக்கு வந்து நெறைய பயன்கள் கிடைக்கி நம்மோ அத பத்தி பேசலா சரிங்ளா
ஒகே
சரி இப்ப என்ன பொறுத்த வரைக்கு நா என்னன்னா ஆ இப்ப நம்ம நம்ம நம்ம அப்பா அம்மா அந்த காலத்துல எல்லா என்ன பண்ணிருப் பாங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லா நெறைய என்னப் பண்ர சிறுதானிய உணவுங்கள் வந்து அவ்ங்க அதிகமா எடுத்திருப்பாங்க சரிங்களா ஆனா நம்ம இப்பல்லா என்ன சொல்றதுன்னா மில்லுல வந்து போய் இடிக்கிறாங்க மில்லுல போய் பவுடர் பண்ணிக்கறாங்க ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அத நல்லா ஊற போட்டு இடிக்கல்னு சொல்லுவாங்கல்ல அத வெச்சுதா மாத்தி மாத்தி உலக்க வெச்சு மாத்தி மாத்தி இடிச்சி அது மாவாக்கி அதுக்கப்புறோ அத‌என்ன பண்ணுன்னா அத அத சலிச் சி அதுக்கப்புறோ அவங்க அத கூழாவோ கஞ்சியாவோ அப்டி காய்ச்சிருக்காங்க அப்டி சாப்பறனால அவ்ங்களுக்கு எப்புடின்னா உடம்பு வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கு என்ன சொல்றது அவங்க செய்ற வேலைகளுக்கு பசியும் பசி வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க நெறைய எடுத்துக்கிறாங்க நீங்க என்னா சொல்லுங்க எங்க அத்த சொல்லுவாங்க நா வந்து எங்க வீட்டுல வந்து ரைஸ் சாப் சோரே சாப்ட மாட்டோ அப்டி அப்ப நா கேட்டே சோறு சாப்ட்டே நீ எப்டி வளந்திங்க இட்லி தோசல்லா எங்குளுக் கெடைக்கவே கெடையாது எப்பவு சோளோ கம்பு இந்த மாரி தென ராகி இந்த மாரி உள்ளததா நாங்க இடிச்சி நைட்டு உடனே வந்து ஊற போட்டு இடிச்சி கஞ்சி காய்சு குடிப்பாங்களா அந்த சோள கஞ்சி கம்பு கஞ்சி இந்த மாரிதா குடிப்பாங்களா ஆனா அப்டி குடிச்சதுனாலதா அவங்களுக்கு இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமு சுகர் நல்லா சாப்புடுவாங்க இப்ப ரைஸ் எடு ப்பாங்க நல்லா ஸ்வீட் எடுப்பாங்க எல்லாமே சாப்புடுவாங்க ஆனா அவங்களுக்கு சுகர் அந்த பி பி இந்த மாரி ப்ராப்ளம் இல்லாமே ஹெல்த்தியா இருக்காங்க ப்ரோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த மாரி பாரம்பரியமான உணவுகள் நம்ம எடுக்காம தா இப்பல்லா பத்து வயசுலயே பதினஞ்சு வயசுலயே முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் ப்ராப்ளமும் மனுசனுக்கு வந்துடுது சரிங்களா அதனால நல்லப் பாரம்பரிய உணவுகள சாப்ட்ணு அதே மாரி இன்னொன்னு சொல்ல போனா அவுங்க சொல்லுவாங்க நாங்க ஈவ்னிங் ஆய்டோனா கடுங்காப்பி கருப்பட்டி போட்டு கடுங்காப்பி குடிப்போம் குடிக்க கூட வெது மொச்ச கொட்ட பச்ச பயிறு அ பட்டாணி பயிறு அவுங்க தோட்டத்துல வெளையிற அந்த மாரி பயிர்கள தா நெறைய இப்ப காணோ எள்ளு இந்த மாரி அவிச்சோ வருத்தோ வச்சுதா அவுங்க வந்து ஸ்நாக்ஸ்கா எடுத்துக்கிறாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சாப்புறாங்க இதெல்லா என்னது உடலுக்கு வந்து நல்லது கெடையாது சரிங்ளா நம்ம வந்து பாரம்பரியமான உணவுகள் எடுத்து குடு நல்ல ஹெல்தியான உணவுகள வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கறதுனால நமக்கு வந்து நெறைய பயன்கள் இருக்கு செரி உங்களுக்கு தெரிஞ்ச பயன்ங்கள் நீங்க ஏதாட்டு சொல்லுங்களே
கண்டிப்பா சோ உணவுகள்னு எடுத்துக்கிட்டா இப்ப சாப்புற உணவுகள் வந்து உண்மையான உணவா நெலப்பா இயற்கையான உணவா கேட்டீங்கனா கண்டிப்பா கேள்விக்குறிதா ஏன்னா முன்னாடி இருந்த மாரி இப்ப உணவு பழக்க முறைகள் எதுலுமே இல்ல எல்லாத்துலயுமே
ஒரிஜினல்ன்னு சொல்லி குடுக்கற பொருலே பாத்தீன்னா கலப்பட பண்றாங்க சோ அந்த கலப்படமே மீன்ஸ் ஆ செயற்கையா அதாவது பாத்தீங்கனா செயற்கையா அந்த இட ஓட்றதா இருக்கட்டு செயற்கையா பாத்தீங்கனா அத பழுக்க வேக்கிறதா இருக்கட்டு அந்த மாரி பண்றாங்க சொல்ல போனா இப்ப இருக்கற காலக்கட்டத்துல ஆன முன்னாடி எல்லா அப்டி இல்ல சொல்ல போனா எல்லா உணவுமே இயற்கையா அப்டி சாப்ட்டாங்க அப்ப சாப்ட்டு வாழ்ந்த தாத்தா பாட்டி எல்லா பாத்தீன்னா இப்ப இப்ப இயற்கையில பாத்தீனா ஒரு எம்பது தொண்ணூறு வயசு வரைக்கு வாழ்றாங்க சோ அவுங்க அதுக்கு காரணம் பத்தீனாங்ன அவுங்க எடுத்துக்கிட்ட உணவு பழக்க முறைகள் அவ செஞ்ச வே வேலைகள் அவ்ளவு ஹெல்தியா இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கனா நாற்பது வயசுல சுகர் அம்பது வயசுல பிபி அறுபது வயசுல ஹார்டு அடாக் சோ இந்த மாரி நெலமைகள் வந்துருச்சு இப்ப சொல்ல போனா அது காரணோ எடுத்துக்கிட்டா பாத்தீங்கனா மெயின் மெயின் காரணோ பாத்தீங்கனா அந்த உணவு பழக்க முறைகள் அவுங்க எடுத்து ஓத்துக்கிற உணவு அதாவது அ உணவுன்னு இப்ப யாரும் உணவுன்னு எடுத்துக்கறத இல்ல என்னய சாப்டட்டுனு சாப்றாங்க இ எல்லாரு முன்னாடி பசிக்கு சாப்டாங்க இப்பல்லா எப்டினா இந்த எனக்கு இந்த உணவு கெடைக்குதுனு சொல்லி சாப்ற ஆட்கள் அதிகோ எப்டி சொல்றது இப்ப வீடல சாப்ட்டுஇருப்பானுங்க வீட்ல சாப்ட்டுட்டு ஏதோ பார்ட்டி போனு அங்கயு சாப்றாங்க அது வந்து வயிறா என்ன தெரியல அது அப்டி சாப்பறாங்க அங்க போய் சாப் சாப்பறது என்ன இந்த மாரி ஜங்க் புட் இந்த பீஸா பர்கரு சோ இந்த மாரி சாண்வேஜ் இதெல்லா ஒரு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு ப்ரோட்டீன் எதுவுமே கெடையாது ஆனா அதெலா எடுத்துக்கறாங்க சோ அதெல்லா வந்து அ எ அதிகம் எடுத்துக்க எடுத்துக்க பாத்தீங்கனா நமக்கு வந்து அந்த குடல் எல்லா பாத்தீங்கனா ஒரு மாரி இது மாரி ஆயிடு பிசு பிசுன்னு போய் புடுச்சுக்கு இது எல்லாமே மைதா சோ நம்ம மொதல்ல சொன்ன மாரி மைதா வந்து அவ்ளவு சீக்கிர எதுவு இத ஆகாது சோ எடுத்துக்கிற உணவு ஃபுல்லா மைதாவா இருந்துச்சுனா அந்த குடல்ல போய் அப்டியே ஒட்டிக்கிச்சுனா எப்டி ஜீரண சக்திகள் எப்டி இருக்கு அப்டியே மந்த மா தா இருக்கு சொல்ல போனா பசிங்கிறதே இருக்காது மைதா எடுத்துக்க எடுத்துக்க பசிங்கிறதே இருக்காது நம்ம சாப்டணுனு சாப்டணுமே ஒழிஞ்சு பசியோட சாடப்றோமா கண்டிப்பா கெடையாது அப்டிதா இருந்தோ முன்னெல்லா எல்லாரு தோட்டந்தொரு வச்சிருந்தாங்க காய்கறிகள் அப்டிஅப்டி பறிச்சு அப்டி அப்டியே போடுவாங்க இப்ப யாரு வீட்ல தோட்ட தொரவுகள் இருக்கறது இல்ல எல்லாமே என்னன்னா கடயில தா வாங்றாங்க ஒரு சிலர் தா கடயில வாங்றாங்க ஒரு சிலர் பாத்தீங்கனா ஆன்லைன்ல தா ஆர்டர் போடுறாங்க சா ஒவ்வொருத்தரு வீட்டுல சமக்கிறதே இல்லலே அத சொல்ல போனா கடயில தா வாங்கி சாப்படுறாங்க கடயில வாங்கி சாப்பிடு சுவையா இருக்கு அப்போதனைகு சுவையா இருக்கு ஆனா அடுத்த நாள் தா தெரியு அதோட உணவோட அது என்ன சாப்பட்டதுக்கான பின்விளைவுகளு அப்டிதாத இருக்கு வாயித்து தெரிச்சலா இருக்கட்டு புஃபுட் பாய்சனா இருக்கட்டு எல்லாமே ஏற்பாடு அதுக்கு காரண பாத்தீன்னா அவங்க வந்து என்ன என்ன யூஸ் பண்ணாங்க என்ன பொருள் யூஸ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு ஒண்ணு தெரியாது அப்போதேக்கு சுவையா இருக்குன்னு சொல்லி சாப்பட்டுறோ சாப்பட்டறதுக்குப்பறோ நமக்கே பின்விளைவு நமக்கு என்ன நம் வீட் வீட்ல சமைச்ச உணவுக்கு அந்த மாரி ஆகுது அதுக்கு காரணோ பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நான்வெஜ்ல்லா பாத்தின்னா நைட்டு மீதியாச்சுன்னா சூடு பிரிஜ்ட்ல வச்ச அடுத்த நாள் கால சாப்பிடுறாங்க சாப்பிடவே கூடாது அப்டினா சாப்பிட்டு ஏ அப்ப ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இன்னு டெத் ஆனதெல்லா நியூஸ் வந்துச்சு சோ அது நம்ம நம்மளே அப்டி பண்ணுபோது கடயில இருக்குபோது என்ன பண்ணுவாங்க அப்டித்தா பண்ணுவாங்க மீது ஆயிருச்சு சேரி ஓகே அப்படியே எடுத்து வெச்சு தா குடுப்பாங்க அ அதா சாப்பிட்டுட்டு பண்ணூ போது எல்லாமே இப்படிதா இருக்கு சொல்ல போன்னா இப்ப எடுத்துக்க முறை எல்லா பாத்தீங்கன்னா உ உணவு பழக்க முறையே இல்லேன்னு சொல்லுவெ சொல்ல போனா
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஹண்ட்ரட் பசன்ட கரெக்ட் ங்க அப்போல்லா நம்ம வந்து என்ன சொல்றது அந்த கால வாழ்க்கை பழ பழைய கால வாழ்க்கையில வந்து அப்ப வைக்கிற கொழம்பு அப்பவே முடிஞ்சிடும் அதுக்கான காரணங்கள் என்னன்னா ‌அ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காகான ஃப்ரிட்ஜ் கிடையாது அதே மாதிரி நெறய ஃபேமிலி மெம்பர்ஸும் அதிகமா இருப்பாங்க ப்ரோ நீங்க சொல்ற மாரி இப்போ இப்ப காலத்துல எல்லாரூ பசிக்கு சாப்பட்ல ருசிக்கு சாப்பற்றாங்க ஸ்டைலிஷ்கு சாப்பட்றாங்க ஏ பொண்ணு சில டைம்ல ஹாஃப் டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவா டிஃபன் தா கேப்பா ப்ரோ டிஃபன் கேக்கும் போது நா என்ன பண்ணுவே சப்பாத்தி போட்டு குடுப்பே அ அது கூட சென்னா குடுப் சொல்ற அவெ ஏ ஃபிரண்ட்ஸ்ல்லா இட்லி கொண்டு வராங்கம்மா இட்லி எனக்கு தாங்கன்னு சொல்லுவா சரி நா மோஸ்லி என்ன போணோன்னா சிறுதானியத்துல கம்பு சோளம் ராகி மாப்பிளை சம்பா அந்த வரகரசி இந்த மாதிரில்லா நா இட்லி போடுவே ஆனா அது ஒயிட்டா இருக்காது சரிங்களா அப்போ அவெ சொல்லுவா எல்லாரூ என்னை பத்தி ஏ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா கேவலமா செர் சொல்றாங்ம்மா எப்பவூ நீ சொவப்பு கலர் இட்லி கொண்டு வர இல்லன்னா ஒரு மாரி சாக்லேட் கலர்ல கொண்டுவர கேவலமா இருக்குது இந்த இட்லி என் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா என்ன பார்த்து சிரிக்கிறாங்கமா அப்படின்ம்பா நா அவகிட்ட சொல்லுவே சிரிக்கிறதுக்காக நீ சாப்பட்ல நீ அவகிட்ட சொல்லு நா ஹெல்த்தியா சாப்பட்றே சின்ன பொண்ணு தா அவ ‌அப்டி சொல்லுவா நா ஹெல்த்தியா சாப் பட்றே எப்போதுமே ஒயிட்டு தா ஆபத்து அப்படின்னு அவட்ட சொல்லு அவ ரெண்டு மூணு த அவெ அப்படி சொல்லும் போது நீ திரும்ப திரும்ப சொன்னன்னா அவெ கண்டுக்கிட மாட்டா இல்லமா அவெ ஒயிட் கலர் இட்லி வெச்சி அதுக்குல்ல சாக்லேட் வெச்சி அதுக்கு மேலே இட்லி கொண்டு வரா ஆனா கெழந்தைங்க இப்போ இப்டி மாறிடுச்சு சாக்லேட் இட்லியா அதுக்கு பேரு அப்படி பிச்சா சாப்புட் சாக்லட் அருமை ஏ பொண்ணு அப்படிதா எனக்கு ரொம்ப பிடிவாதோ எத எப்பிடி சாப்பிடமோ அத அப்படிதா சாப்பிட்னோ இட்லினா சாம்பார் சட்னி வச்சு சாப்ட்டுக்கோ சரியா அதுக்காக அவங்க கொண்டுட்டு வராங்க இவங்க கொண்டுட்டு வராங்கன்னு எங்கிட்ட கேக்காதம்மா அதுக்கு அதுல இருந்து அவெ வந்து வீட்டுல சாப்பிட்றே நீ ஸ்கூலுக்குல்லா குடுத்து விடாத சரியா அப்டி சொல்லுவா அதுக்காக அதுக்காகவே என்ன பண்ணுவே சப்பாத்தி அது ஆஃப் டே அந்த மாதிரி போது சப்பாத்தி போடுவே அதுக்கு சைட் டிஷா சென்னா வெப்பே பாசி பருப்பு வெப்பே அதே மாதிரிதா சீனி கிழங்கு இருக்குல்ல சீனிக் கிழங்கு வந்து அவ அவ வந்து எடுத்துக்கிடவே மாட்டா அப்ப நா என்ன பண்ணுவே நல்லா சீனி கிழங்க அவிச்சி சப்பாத்தி மாவு கூட நல்லா பெசஞ்சு அது ரொட்டி மாரி போட்டு குடுப் ரொம்ப சாஃப்டா இருக்கூ நல்லா நெய் விட்டு அதுகூட இந் ஓமல்லா போட்டு ஓமம் கொஞ்சொ மஞ்ச தூளு கொஞ்சொ கறி மசாலா ஆ கொஞ்சொ கருவேப்புல்ல கொத்தமல்லில்லா போட்டு பெசஞ்சி அது ரொட்டி மாறி பண்ணி கொடுப்பே அது வந்து ரொம்ப மெல்லீசா பண்ண முடியாது கொஞ்சோ அந்த பராட்டா இந்த அந்த இதுல தா பண்ண முடியூ சரிங்களா
ம் ஓகே ஓகே ம்
அப்படி பண்ணி குடுக்கும்போது அது காரமாவூ இருக்கோ இனிப்பாவூ இருக்கோ அ கர மசாலா டேஸ்ட் இருக்கு போது ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி ஆனா அவ சீனிகிழங்கு போட்டிருக்கேன் சொன்னா அவ சாப்பிட மாட்டா ஏன்னா எங்க அத்த சொல்லுவாங்க நாங்க அதிகமா சீனி கிழங்கு தா எங்களுடைய லைஃப்ல சாப்ட்டுருக்கோ அவங்க அப்டி சாப்பிட்டதுனாலதா இப்ப ரொம்ப ஹெல்த்தியாவூ இருக்காங்க ஆரோக்கியமாவு இருக்காங்க எனக்கு ரொம்ப அதே மாதிரி நா வந்து பழக்க ஆரம்பிச்சட்டே டோட்லாவே ஆ ஒயிட் ரைஸ் குடுக்குற கடையாது செ சம்பா அரிசி சொல்லுவாங்கல்ல மட்ட அரிசி ம் அது ஆ அதுதா ந குடுக்குறே அப்பவு சொல்லுவா இது வேண்டாம்மா எனக்கு தராதம்மா அப்டின் தா சொல்லுவா நா சொல்வே இதுதா நீ சாப் புன்னு சொரா ஆனா எ பைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கடுவா அவ கொழந்தனால அவளுக்கு புரிய மாட்டுது வெள்ள வெள்ள வெள்ள
ஆம் ஆ ம் பரவால்ல இந்த வயசுல இருந்தே பசங்கள இயற்கையா சாப்ட்டு வளக்கிறீங்க உண்மையா சூப்பர் ஏனா எல்லாரு வீட்லயு இந்த மாரி யாரோ பண்றது இல்ல பசங்க சாப்ட மாட்டாங்க பரவால்லைங்க இந்த வயசுலருந்தே கொண்டு போறீங்க உண்மையில இது ஒரு இதுதா ஏனா ம இப்ப இருக்க பசங்கட்ட பாத்தீங்கன்னா அந்த வி அ டி வி ல அட் இருக்கு அதாவது விளம்பரோ குடுக்குறாங்கல்ல அந்த விளம்பரத்துலே மயக்கிறாங்க பசங்கள சோ அந்த கலர்ஃபுல்லா காமிச்சி அதுலயே சாக்லேட்டா இருக்கட்டு எல்லாமே அதுலே மயக்கிறாங்க பசங்க ஏதோ நம் வெளிலா அவுட்டிங் கூட்டு போறோ எங்கோ போறோம்னா கரெக்டா போய் அந்த பொருள எடுக்கிறாங்க அது இதா டி வி ல அன்னைக்கு வந்துச்சி இது எனக்கு வேணு அப்டின் எடுக்குறாங்க அது என்னானு கூட தெர்ல அவனுக்கு அன்னைக்கு அய் ஒண்ணு இல்ல நீங்க என்னன்னா ஒ மைதா மாவுக்கு தா விளம்பறோ காமிச்சாங்க அது அது அத போய் எடுக்கிறா எனக்கு இது வேண சாப்புட்டுறது அப்பிடிங்கறா டெய் இது மைதா மாவுடான்ன இல்ல டி வி ல காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இது வேணுங்கிறா சோ பசங்கள எப்டி மயக்கறாங் பாருங்க அந்த டி வி லேயே கா இது பண்ணி அந்த பசங்கள மயக்கிட்றாங்க அப்டிங்கபோ அந்த பசங்க போனா அததா எடுக்குறாங்க சாப்புட்றாங்க சொல்ல போனா அப்டிதா மா முன்னால்லா அந்த உணவே மருந்துன்னு எடுத்த காலோ போய் மருந்தே உணவு எடுத் த காலங்கள் இப்ப வந்துருச்சு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கோதும மாவு அ அடிப் போட்டா புஸ்ஸுன்னு வருமா அந்த டிவில அட்வெடைஸ்மென்ட் பாத்துட்டு ஆனா அங்க வந்து அம்மா இது இந்த பொம்ம மாரி இருக்குல்ல இது போட்டா பூரியு சய் சப்பாத் சரி புஸ்ஸுனு வருமாமா அப்டி சொல்வா நா என்ன பண்ணுவேனா கோது மை வாங்கி கழுவி காய போட்டு அதில வெந்தயோ பார்லி சுண்டல் பொட்டுக்கடல இதெல்லா போட்டு திரிப்பே டேஸ்ட்டாருக்கோ ஆனா அவங்களுக்கு அது கெடையா இந் த மாவு நீங்க நீங்க போட்றது வருது இருந்தாலு இந்த மாவு மாரி புஸ்ஸுன்னு இருக்காதுல்ல அப்டி சொல்றா சரிங்க ப்ரோ உங்கட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டு இணை இணைப்பில் வருவோ ஓக்கேவா தேங்க் யூ
ம் ம்